ஹலோ
அ சொல்லுங்க இன்னத்தி கால் ஆ நல்லா இருகேங்க திடீர்ன்னு நீங்க கால் பண்ணுவு அ
அப்டிங்ளா அ நாங்க செரி வேலலா முடிஞ்சுதுங்ளா சேரி இன்னைக்குல ஸ் கூல் லீவு எல்லா தூங்கிட்ருக்காங்க சேர் அத கூப்ட்டு பேசலான்ட்டு
சேர் செரிங்க ம் சேர் செரிங்க வேல எல்லா முடிஞ்சுதுங்க
அ எல்லா வேலையு முடிஞ்சுதுங்க அப்புறம்
இப்பதா ஒர்க் பண்ணிட்ருந்த கொஞ்சோ பாத்திரம்ல இருந்ததுன் கழுவி வச்சிட்ருந்த
செரிங்க
ம் வீட்ல எலா
ம் அ எல்லாரும் நல்லாருக்காங்க
அ செரிங் செரிங்க
நீங்க முட்ட கேட்ருந்திங்ளா சொல்லிட்ருந்திங்கிலையா னங் வாங்குனீங்னா எங்களுக்கு வாங்கி தாங்கன் சொல்லிட்டு செரி அதுதா வே னுமா என்னன் கேக்லான்ட்டுதா உங்கள கூப்ட அத வாங்க போற எங்களுக்கு
சேர் சேர் செரிங்க இல்ல நீங்க அன்னிக்கு சொல்லிட்ருந்தீங்க முட்டய வெச்சு அ எனக்கென்னன் னா இப்ப நம்ம வெளியில கிடைக்கிற முட்டைக்கும் நீங்க குடுக்குற முட்டைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குங்க வித்தியாசம் இருக்கா இல்ல அதே முட்ட தாங்களா
வெளியில கிடைக்கிற முட்ட கொஞ்சோ சிறுசா இருக்குங்க சைஸே சிறுசா இருக்குன்னு வைங்ளே இப்ப நாங்க வாங்குற முட்ட வந்து இப்ப நா குடுக்குறது உங்களுக்கு பெருசா தெரியு சைஸ் பெருசா இருக்கும் ப்ரோட்டீன் ஜாஸ்திங்க இது எதோ யோக் வந்து மஞ்சக்கரு இருக்கு இல்லைங்களா அது வந்து கொஞ்சோ அதிகமாக இருக்கு நா குடுக்குறதுல
ஓ ஹோ ஹோ செரி செரிங்க
கடையில குடுக்குறதுல வெள்ள அதிகமா இருக்கு வெள்ள கரு மஞ்சள் வந்து கொஞ்சோ கம்மியா இருக்கூ முட்டையு சைஸ் சிறுசா இருக்கும்
பொதுவாவே பாத்திங்கன்னா இந்த மஞ்சள ரிமுவ் பண்ணிட்டுதா நெறைய சாப்புட்றாங்க அதுல தான புரோட்டீன் இரு க்கு வைட்ல தானங்க புரோட்டின் இருக்கு
வைட்ல கால்சியம் இருக்குதுங்க மஞ்சள்ல ப்ரோட்டீன் இருக்குதுங்க
அப்படியா செரி செரி செரி ம் ஒரு சில ப மஞ்சள அவாய்ட் பண்றாங்களே என்ன காரணங்க
மஞ்சள் வந்து உங்களுக்கு இப்போ அதிகமா கொலஸ்ட்ரால் சொல்லிட் டு இப்போ ஹார்ட்டு இப்போ எப்டி சொல்றது ஒரு ஐம்பது வயசக்கு மேல இருக்கிறவங்கள சாப்ட்டா வெச்சுக்கோ ஜீரணசக்தி கம்மி ஏன்னா அவங்க அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க
கரெக்ட் கரெக்ட் புரோட்டீன் அதனால கம்மியா எடுத்துக்கணுங்குறதுக்காக
ஆமாங்க இப்ப நம்ம வந்து அப்டி இல்லைங்க நம்மோ வீட்டு வேல செய்ய கொழந்தைகளுக்கோ அதேமாரி ஸ்கூலுக்கு போக விளையாட பண்ண அவங்க விளையாடுறாங்களா அது முடிச்சிறாங்க ஏ ஜீரணம் ஆய்க்கும் அவுங்க வந்து அதிகமாக நடக்க மாட்டாங்க அப்போ அதனால வந்து அவங்களுக்கு ஜீரணமாகாதுன்னுபாங் ங்க சாப்பல்லா ஆனா வேறு ஒன்னு இல்ல
சின்ன பசங்களா சாப்பிடலாதானங்க அததெல்லா ஒண்ணு
யோ சின்னப் பசங்க வந்து கண்டிப்பா சாப்பலா டெய்லி ஒரு முட்ட ரெண்டு முட்டையை சாப்பல்லா காலையில ஒன்னு நைட்டு வந்து சாப்பிட்டுக்கலா
அவங்களுக்கு கொழுப்பு சேராது இல்லைங்களா எது உடம்பு வந்துருங்களா
இல்ல இல்லைங்க கொழுப்பெல்லா சேராதுங்க முட்ட வந்து டெய்லி எடுத்துக்கணுங்க நாற்பது வயசு ஆகும் போது பத் பாத்தீங்கன்னா நமக் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கால்சியம் குறைபாடாகு
அதாங்க டிவில பாத்தீங்கன்னா முதல்ல வந்து முட்டயே வந்து ஆ என்ன சொல்றது ஜெனட்டிக் இல்லாம இருக்குது அதனால வந்து அது சாப்பிடவே கூடாது கொழந்த பிறக்காம போயிரோ பிராய்லர் தானேங்க அது அது ஊசி போட்டு வறது அதனால அந்த முட்டையில வந்து இது கிடையாது சாப்பிடக்க கூடாது அவங்களுக்கு அப்றோ குழந்த பாக்கியம் வந்து இல்லாம போயிரு அப்டின்னு எல்லா சொல்லி பயமுறுத்துறாங்க அப்றோ இப்ப வந்து ம் நீங்க டெய்லிய ஒண்ணு சாப்பிட சொல்றீங்க
இதுல வந்துங்க அது வந்து எல்லா டாக்டரும் சொல்ல மாட்டாங்க நீங்க வேற என்னா பல்லு வலி பல்லு வலின்னு சொல்லீங்க எத்தன டாக்டர்ட்ட போனாங்க ஆனா ஒரு டாக்டர் கூட சொல்லலைங்க இதுக்கு என்ன காரணம்னா நான் ஆறு மாசமா வந்து நான்வெஜ்ஜஸ் எடுத் துக்காம எண்ணைய எடுத்துக்காமல் இருந்தது தான் எனக்கு பிரச்சனைங்க முட்டைப் ப எதுவுமே எடுத்துக்கலிங்க மட்டன் சிக்கன் எல்லாம் அதுக்க அப்புறம் பாத்தீங்கன்ன எனக்கு அதுக்குண்டான ரீசனே கண்டுபிடிக்க முடியலங்க ஆனா எங்க பையன் சொன்னாங்க கரெக்டா என்னன்னு வந்து நீங்க வந்து சாப்பிடாதனால ஆ தொந்தரவு பண்ணதாக்கனும் ஆனா நா வந்து அது பெருசாகவே எடுத்துக்கலிங்க சும்மா சொல்கிறாங்க அப்டின்னு நினச்சிட்டேன் அப்பறோ டாக்டர்ட எல்லாம் போய்ங்க அ பல்ல எல்லாம் இது பண்ணி ரூட் கேனல் பண்ணி அதை இதையும் பண்ணி அந்த வலி மட்டும் விடவே இல்லைங்க இன்ன வரைக்கும் வலிங்க ஆனா அந்த ப கால்சியம் சம்மந்தப்பட்ட ஃபுட்டு பாலு ராகி கூழ்லு அப்றோ முட்ட ரெகுலரா முட்ட இதெல்லா எடுத்துக்கும் போது எனக்கு அது கொஞ்ச கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டே வந்துச்சுங்க அந்த ப்ரச்சன
அதுதா நீங்க இப்டி சொல்றீங்க இல்லைங்களா இப்போ நீங்க ஆறு மாசோ சாப்பிலன் சொல்றீங்க இப்ப பிராமின்ஸ் எல்லா இருக்றாங்க அவங்களா என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அதுக்கு ஈக்குவலான அ நெய்யி சேத்திக்கிறாங்க நெய் நெறைய சேத்திக்குவங்க எல்லா பொருளயுமே நெய்ஸ் கலந்துதா சாப்டுவாங்க பருப்பு அதிகமா சேத்திக்குவாங்க அப்டிங்கறப்போ அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க
ஆமாங்க
அப்ப நீங்க நான்வெஸ் சாப்டாத டைம்ல இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணி இருக்கணு
ஆமாங்க அதுதான தெரியாம விட்டே நம்மளுக்கு சொல்றதுக்கு யாரு இல்ல இந்த மாரி நீங்க இந்த சாப்டாத எப்ப இதெல்லா சாப்டணு தெரிஞ்சிக்கறதுக்கே நமக்கு வலி வலினா நம்மோ எதனால வலிக்குதுனே தெரியாமயே விட்டுட்டங்க
ஆ
அதுக்கு ஈக்குவலான சாப்பாடு ஃபுட் எடுத்திருந்தோ வச்சுக்கோங்களே எனக்கு இந்த ப்ரச்சனயே வந்துருக் காதுங்க எவ்ளோ செலவு பண்ணோ ஆனா ஒரு டாக்டரு கூட சொல்லவே இல்லங்க இந்த மாரி நீங்க கால்சியம் சும்மா மாத்ர கூட குடுங்கன்னு கே ட்டே டாக்டர்ட்ட கால்சியம் மாத்ர கூட குடுங்கனு அவுங்க அதெல்லா எடுத்துக்கக் கூடாது அப்டின்டாங்க அப்றோ நா இத வந்து செரி குடிச்சு பாக்கலா பாலு ஏ முட்ட இதெல்லா எடுத்து பாக்லா அப்டி சொல்லி பாக்கும்போது கொஞ்ச வலி கொஞ்சோ கொறஞ்சிட்டே வந்துதுங்க நம்மளுக்கே டிப்ஃரன்ஸ் தெரிஞ்சுது அப்போ த பிரச்சன ம் கேல்சியம் வந்து நம்மளுக் கொறையுது நாப்பது வயிசானா மேலானா கொறையுது அப்டிங்கிற ரீசன் நானே தெரிஞ்சுக்கிட்டங்க
சேரி செரிங்க ஆ ஒரு ஒரு வீடியோலங்க அந்த ஆ இது சொல்றே நா கால்சியம்னு சொன்னதுனால எனக்கு ஞாபகோ வந்துச்சு ம் ஆ முட்டய வந்து ஒடச்சி ஊத்திக்கனுங்க கல்லுல ஆ அதுல வந்து பாத்தீங்கனா கருவேப்பில பொடி ஆ முடக்கத்தான் பொடி பெரண்ட பொடிங்க முடக்கத்தானில்ல முருங்க கீர பொடினு நெனைக்கிறேங்க கருவேப்ல பொடி முருங்க பொடி பெரண்ட பொடிங்க மூணு பொடியுமே என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூனு ரெண்டு முட் டய ஒடச்சு அந்த கல்லு ஃபுல்லா ஊத்தி வுட்டர்றாங்க
செரிங்க
எல்லாத்துலயு ஒவ்வொரு ஸ்பூனு வந்து அப்டியே மேல தூவி உட்டுங்க லைட்டா லைட்டா பெப்பர் லை ட்டா சால்ட்டுங்க இதெல்லா போட்டு அத அப்டியே திருப்பி போட்டு சாப்பட்றதுங்களாமா
ஓ பரவால்லைங்களே எல்லாமே ஒரே இதுல கெடச்சிருது இல்லைங்களா
அதுல சாப்டம்போது அ அது தாங்க அந்த ஒரு மசாலா அது எப்டி இருக்கு நம்மளுக்கு தெர்ல ஆனா நல்லா இருக்குதுங்களாம்மா மாத்தி மாத்தி ஆடர் பயங்கரமா போகுதுங்க அந்த மூணு பொருளுக்குமே வந்து கருவேப்ல பொடிங்க பெரண்ட பொடி முருங்கத் தழ பொடிங்க
சேரி செரிங்க
அது ஆடர் பயங்கரமா போயிட்ருக்குதுங்க டிரெண்ட் ஆயிட்ருக்குது இப்ப அந்த மூணு பொடியு
ஓ இதுலா கடைல விக்கிறாங்க ரெடிமேடா விக்கிறாங்க பாத்தீங்கன்னா இதுக்குனே ஒரு கட இருக்குதுங்க எங்க தெரிஞ்ச பக்கோ எங்க எங்க எங்க ஏரியால ஆனா நாங்க எனக்கு பொடியா புடிக்கறதில்லைங்க வாங்கி நம்மளா அ இது பண்ண மாரி இந்த அப்டினு நெனச்சக்கிறது பொடில என்ன மிக்ஸ் பண்றாங்களோ என்னமோ அப்டின்ட்டு அதனால கெடைக்கு போது பெரண்ட செய்வங்க
ஆ நீங்க அப்றோ முட்ட வந்து மஞ்சக் கலரா இருக்குதுங்களே நீங்க குடுக்குற முட்ட வந்து அது இப்ப நாட்டுக்கோழி முட்டைனு சொல்ல முடியாது
நாட்டுக்கோழி முட்ட இல்லைங்க அது என்னங்னா வெள்ள முட்டக்கு வந்துங்க அது ஒரு மெடிசன் போடுவாங்க வெள்ளையா மாறதுக்கு இது வந்து மெடிசன் போடாததுங்க இல்லைங்க அது சாப்பட்ற ஃபீடுல போடுவாங்க
ஓ ஃபீடுல மிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க
ஆமாங்க அது சாப்புட்ற தீனியில மிக்ஸ் பண்ணிட்டாங்ன்னா அது வந்து வெள்ள முட்ட வெக்க முட்டையே வெள்ளைய வெச்சிருங்க இது நி நம்ம அந்த வே வேண்டா நம்மளுக்கு வந்து இத குஞ்சு பொரிக்கிறதுக்காக அப்டினு அந்த பர்பஸ்க்காகன்னா நம்ம அதுக்கு அதுக்கு மெடிசன் போட வேண்டியது இல்ல ஏனா அத குஞ்சா தான நம்ம எடுத்துக்க போறோ முட்டையே சாப்புடுறது இல்லேல இப்ப நாங்க பண்றது இவுங்க நா வாங்கிட்டு வர்றது வந்து குஞ்சா வர்றதுக்காக பண்ற முட்டைங்க அதுனாலதா ம மெடிசன் போடாம இருக்குது
ஓ அப்ப அது ஏ செலவு பண்ணி ஊசி போட்றாங்க அப்டியே குடுத்துர வேண்டியத்தான
எதுக்குங்க
அ வெள்ள முட்டைக்கு பதிலா அப்டியே குடுத்துட வேண்டி தான அது பே மஞ்சள் முட்டையவே குடுத்துர்லால
அப்டி குடுக்லா ஆனா வந்து யாரு இது பண்ண மாட்டாங்க நாட்டுக்கோழி முட்டனு எல்லா ஏமாத் த ஆரமிச்சுடுவாங்லயா ரேட்க்கு அதிகமா போய்டு
அப்ப அந்த ஊ ஆ மருந்து குடுக்குறதுனால நம்மளுக்கு எஃபெக்ட் தானேங்க அது
இல்ல இல்லைங்க அது ஒன்னு அந்த அளவுக்கு எஃபெக்ட் கெடையாது ஒடம்புக்கு எல்லார்த்துக்கு நாட்டுக்கோழி முட்ட கெடைக்கது தானங்க இப்ப வீட்லயெல்லா அந்த காலத்துல நம்ம சாப்ட்டதெல்லா நாட்டுக்கோழி முட்ட நம்ம அன்றைக் கெடச்சதுன்னா நம்ம கொழந்தைளுக்கு வாங்கி தரக்கு கெடக்கில
ஆனா அது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குதுங்க நாட்டு கோழி முட்ட டேஸ்டாவே கொஞ்ச டிஃப்ரெண்ட்டு ம் ஆமா ஆமா கெடக்கிதுங்க கெடக்கிது இங்கெல்லா அ கெடைக்குங்க ஆ தொர் தெரிஞ்சவங்க ஒருத்தங்க பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி வாங்குன நானு அப்ப நா ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்களு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப வந்து ஒரு ஆறு முட்ட அந்த மாரி வாங்கிட்டு தா இருந்தாங்க நூர்ருவா நூத்தி இருவது ரூவாய்க்கு அது பாத்திங்கனா ஒரு முட்ட இருவது ரூவாய்க்கு குடுப்பாங்க
ஓ மண முட்டை நீங்க கோழி பாத்துருக்கீங்ளா நாட்டுக்கோழி தானா
அது நா பாத்ததில்லிங்க ஆனா அவங்க சொல்றாங்க நாலஞ்சு கோழி நாங்க வளத்துறோ அப்டின்னு சொல்லுவாங்க
செரி செரிங்க
நம்மகிட்ட அவங்க ஏமாத்தணுங்குறது அவசியம் இல்லைல்ல
செரி செரிங்க எங்களுக்கு கெடச்சுதுன்னா இப்ப அவுங்க சேல் பண்றாங்கன்னா கொஞ்சொ வேன்ணா வாங்கி குடுங்க ஒரு பத்து முட்ட வாங்கி குடுங்க
ஆ பேசியே ரொம்ப நாளாச்சுங்க நா கேட்டு பாக்குறங்க ம் ஆனா நீங்க சொல்லமொதுதா எனக்கு அது முட் டையே ஞாபகத்துக்கு வருதுனா டேஸ்டா இருக்குங்க சாப்புறக்கே ரொம்ப டேஸ்டா இருக்கு சின்னதா தா இருக்குங்க ம் வித்தியாசோ தெரி யு நம்ம கோழி முட்ட சாப்புறக்கு அவுங்க குடுக்குற முட்ட சாப்புறக்கு கண்டிப்பா டிஃப்ரெண்ட் தெரியு
செரிங்க
ஆ நீங்க குடுக்குற முட்டையுமே வந்து அதுக்கு வேற விதமா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டா தா இருக்குங்க
செரி செரிங்க
வெள்ள முட்டைய த இல்லாம நீங்க கொடுக்கந்த அது ஒரு விதமான
நம்ம முட்டைய நா குடுக்குற முட்ட வந்து நீங்க ஒண்ணு சாப்ட்டாலே போது ஏன்னா ரொம் முட்ட பெருசா இருக்கு கொஞ்சோ சைஸ் பெருசா இரு அறுபது கிராமுக்கு மேலே இருக்கு நம்ம கடையில வாங்குற முட்ட நாப்பது கிராம் தா இருக்குன்னு வெயிங்களே
ம்
முட்டா சைசு அது வந்து வி எப்படி சொல்றதுனா சாப்பிடறதுக்காக வெச்சிருக்கற இது பந்து இத்தன ஏஜ் தானே வச்சிருப்பாங்க இது வந்து நம்ம குஞ்சு பொரிக்கிறக்காக வச்சிருக்க என்ன இத்தன வயசுக்கு மேலயு அந்த கோழி வச்சிருப்பாங்க அதனால முட்டையு உங்களுக்கு சைஸ் வித்தியாசோ வரு
வித்தியசோ வருது ஓ ஓ ஓ
ஆமா வேற ஒண்ணு இல்லைங்க இதுல
ஆனா ரேட்டு வந்து இப்ப நம்ம நார்மல் முட்டையவிட இது வேள கொஞ்சு கூடுதல் தா இருக்குங்களா
அது அது கொஞ்சு கம்மியா விப்பாங்கன்னு வைங்களே
கம்மியா தா இருக்குமா
கம்மியாதா இருக்குங்க இது உங்களுக்கு குஞ்சு பொறிக்கிறதான இது வந்து லைட்டா அந்த கிரேக்கு டாட்டு வர்றது சேஃப் மாறி இருக்கிறதுதா வெளியில சேல்ஸ் பண்ணுவாங்க அதனால உங்களுக்கு இது அவங்களுக்கு வந்து மெயின்ரு இது தெரியாது பிஸ்னஸ் கிடையாது
ஆ
அது மெயின் பிஸ்னஸ் வந்து நல்ல முட்ட வித்து கோழி குஞ்சா பண்றதுதா முட்டைய அதனால நம்முளுக்கு கொஞ்சு இது ஒரு கம்மியா ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஒண்ணா ரூபா அப்படி கம்மியா கெடைக்கு
கம்மியா கெடைக்கு செரி செரிங்க செரிங்க வாங்கிவேன்னா வெயிங்க
சாப்பிட்டு பாருங்க புடிச்சதுன்னா அப்புறோ வேன உங்களுக்கு அடுத்தடுத்து வாங்கி தரே
ம் சரிங்க
ம் செரி செரி பாக்கலாங்க ஓக்கே பாயிங்க ஆ சரிங்க